ஆ சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா
நான் ரொம்ப நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நான் நல்லா இருக்கேன் காலையில சாப்
ஆஹ் எல்லா வேல முடிஞ்சுது இனிமேதா மத்தியானத்துக்கு லீவுன்றதுனால எப்பவுமே ஸ்கூல் டைம் இருக்கு அதனால நம்ம காலைலயே ஏதாவது செஞ்சு கிஞ்சி முடிச்சுட்டு உக்காந்துருவோ இப்ப லீவுன்றதுனால மெதுவா ஸ்லோவா போதுப்பா எல்லாமே வேல
சரி சரி சரி பசங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க எந்திருச்சிட்டாங்களா தூங்கிக்கிட்டு இருக்காங்களா
எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க வெளில ஆனா கொஞ்சம் மரத்துல ஏன்னா இப்ப இருக்கிற வெயில் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்டின்றதுனால முடிஞ்ச அளவுக்கு மரத்து நெழல்ல வெளையாடுங்க அப்டின்ற மாரி சொல்லி வச்சிருக்கே அப்பப்ப உள்ள வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போறாங்க
சரி சரி இங்க என்ன ஆமா ஏன்னா அக்னி நட்சத்திரோ முடியலல்ல இம்ம இருபத்தி எட்டுதான முடியுது அக்னி நட்சத்திரோ அதுவரைக்கி வெயிலோட தாக்கோ கொஞ்ச அதிகமாதா இருக்கு
ஆ ஆமா ஆமா கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி வெயிலோட தாக்கம் இப்பதிக்கு அதிகமாதான் இருக்கு ஆஹ் மத்தபடி பாத்தீங்கன்னா எங்களுக்கு திருவிழா ஏதாவது இந்த சீசன்ல திருவிழா ஏதாவது நடந்துச்சா ஊர்ல எல்லாம் எங்களுக்கு இங்க எதுவும் நடக்கலப்பா அந்த மாதிரி
ஒரே திருவிழாதா நாங்க நாலு திருவிழா அட்டன் பண்ணிருக்கோ ஏன் கேக்கீகோ ஒரு திருவிழா பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற சரிங்களா எங்க ஊர்ல ஆஹ் எங்கள் ஊர்ல திருவிழான்னு சொன்னவுட்னே என்ன சொல்றதுன்னா பத்து நாள் முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிரு அ திருவிழா ஆ நல்லா இருக்
ஆஹ் அது எந்த சாமிக்கான திருவிழா அ அது
அது வந்து இந்த மாரியம்மன்
ஓ அப்டிங்களா இங்க வந்து நாங் இப்ப இருக்குற ஏரியால அந்த மாதிரில்லா திருவிழா எல்லா இல்லப்பா நாங்க ஊர் சைடு ஆளா இருந்தா இப்போ இப்போ ஒரு சில ஊர்கள்லா இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரியான ஊர்கள்ல போயிருந்தாலாவது அந்த திருவிழா அனுபவோ எல்லா இருக்கும் சுத்தமா எனக்கு அந்த அனுபவமே இல்லை அதுவுமே எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குது ஒரு சில நேரத்துல பாார்த்தோம்னா ஆஹ் இது பரவாயில்ல ஏன்னா ஒரு சில நேரத்துல நம்மளுக்கு அந்த செலவு பண்ற அளவுக்கு முடியாது அந்த மாதிரி இருக்கிற நேரத்துலாம் பரவாயில்ல நம்மளுக்கு இல்லைனாலும் இது ஒரு நல்லதா போச்சு அப்டின்ற மாரியு தோணு எனக்கு
கண்டிப்பா நீங்க சொல்ற மாரி அது ஸ்டோரி நா ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆன புதுசுல எனக்கு என்ன இப்டி கொண்டாடுறாங்கன்னு பாத்தே சோ அம்மா அதோட ஸ்டோரி எப்டின்னா அந்த அம்மன் எப்படி வந்துதா இந்த ஊருக்கு மழ மழ ரொம்ப சரியான மழையா அந்த மழ டைம்ல ரெண்டு சி சின்ன கொழந்தைங்க மாதிரி வந்திருக்கு அப்போ ஒவ்வொரு எடத்தலயா வந்து தங்கறத்துக்கு எடோ கேட்ருக்காங்க மழ பெய்து நா இங்க உக்காந்துட்டு போறேன் உக்காந்துட்டு போறேன் அப்ப யாருமே குடுக்கலையாம் அப்ப அந்த ஒருத்தங்க துணியல்லா தொவப்பாங்கல்ல அவங்க வந்து சரி எங்க வீட்ல வந்து இரு அப்டின்னு சொ சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துட்டு வாரே அப்டினு சொன்னாங்கலா அதுக்கப்றோ அப்டி செலையாவே ஆயிட்டாங்களா அது அவங்க அந்த எடத்துலயு அந்த அம்மன் எங்கெல்லா போச்சோ அந்த எடத்துலயு வந்து அந்த செலைகள் வச்சு கொண்டாடுறாங்க எந்த ஊர்ல என்ன வழக்கம்னா அம் மூத்தது ஆ யா கல்யாண பண்ணி வந் ந்தாலு இங்க இருந்து கல்யாணம் பண்ணி போனாலு மூத்தது பையனா இருந்தா அந்த ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அம்மனுக்கு வந்து கயர் குத்தணு அப்டின்னு சொல்லுவாங்க அந்த ஃபங்ஷன் செமையா இருக்கு ஆனா என்ன கொஞ்ச பயமா இருக்கும் கயர் குத்துறது மீன்ஸ் என்ன சொல்றதுன்னா ஆ ஆ க அது நே அது ஒரு நேம்பந்தம் கண்டிப்பா பண்ணணு அது வந்து என்ன தலமுறை தலமுறையா பண்ணிட்டு வராங்க எல்லா எல்லா இனத்தவரு பண்ணுவாங்க சரிங்களா அது அப்போ வந்து என்னென்னா என்னுடைய பையனுக்கு நாங்க அப்டி பண்ணுணோம் அது ஃபங்க்ஷன் எப்டினா நம்ம ஒரு கல்யாண வீடுனா எப்டி பண்ணுவோம் டெக்ரேட் பண்ணி ரேடியோ வச் ச்சு லைட்டி லைட்டெல்லா வச்சு சொந்த பந்தங்களுக்கெல்லா கூப்புடணுல்ல அந்த மாரி பண்ணி மூணு நாளு சாப்பாடு மூணு வேளைக்கும் ஃப்ரீயாதா போடணு
அ சூப்பர்ப்பா நல்லா இருக்கும் இன்னொன்னு கூட நானு ஒரு ஒரு டிவிலலாம் பாத்திருக்கேன் ஏரியால ஆண்கள் மட்டும்தான் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரி விருந்து வைப்பாங்க அது பக்கெட்ல பக்கெட்ல வந்து நம்ம அந்த கறி விருந்துக்கு வந்து குழம்பு அதெல்லாம் எடுத்துட்டு போவாங்க ஒரு சில கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சாப்பாட்டை வந்து சாப்பிடுற செஞ்சு சாப்பிடுறவல்லாம் சாப்பிட்டுடு அதை பள்ளம் தோண்டி மூடிடுவாங்க மற்றவங்களுக்கு யாருக்கும் குடுக்க மாட்டாங்க அந்த இனத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு மாதிரலா கூட சொல்வாங்களா இதெல்லா எனக்கு கேக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது சாமினா எல்லாருக்கும் பொதுதானே இவங்க ஏன் இந்த மாதிரி பண்றாங்க அப்டின்னு ஏன்னா அவங்களோட முன் மூதாதையர்களா இருப்பாங்க ஏதோ ஒரு காரணத்தினால அது மாதிரி இருக்கு ஆனா நா இது வரைக்கு போய் அட்டன் பண்ணதெல்லாம் நான் சொல்ல கேள்வி நீங்க இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா இந்த மாதிரி நிறைய பேரு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவங்கங்க ஊர்ல எப்படி சாமி வந்து உருவாச்சு எதனால வந்து அவங்க வந்து வழிபடுறாங்க அந்த மாதிரிலாம் சொல்லிருக்காங்க நேத்து கூட ஒருத்தவங்க வந்து அவங்க ஊர் திருவிழா நடந்ததை பத்தி சொல்லுவாங்க இந்த மாசத்துல ஆஹ் நிறைய திருவிழா போன மாசம் கூட அதிகமான திருவிழாக்கள் இருந்துச்சு அப்படின்ற மாதிரிதான் கேள்விப்பட்டிருந்தேன் நானு
ஆமா ஆமா நல்லா அது என்ன சொல்றது ஆஞ்சி அஹ் அந்த திருவிழா அட்டன் பண்ணிட்டு அது வந்து எப்படின்னா விரத இருக்கணும் ஒரு டென் டேஸ் விரத இருந்து அந்த படிகாரத்தை பண்ணுவாங்க ஆனா என்ன பண்றதுன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கும்
ஆமாம்ப்பா நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு சில நேரத்துல வந்து நமக்கு வந்து அந்த திருவிழா டைம்ல வந்து ஆ அதுக்குன்னு புது பொடவைகள் எடுத்து வளையலலிருந்து இருந்து நம்ம போட்ற அந்த ம் பொருட்கள் மொதல் கொண்டு எங்க வீட்டு பக்கத் த்துல ஒரு பழக்காரக்கா இருக்காங்க அவங்க வந்து ஊர் சைடு திருவிழாக்குன்னா ஊருக்கு கெளம்பி போயிடுவாங்க என்னன்னா அவங்க வந்து ரொட்டேஷன்ல ஏதாவது நகைகள ஏதாவது வச்சிருப்பாங்க பேங்க்ல வச்சிருப்பாங்க இந்த ஊர் தி திருவிழான்னா அதெல்லா மீட்டு எடுத்துக்னு போயிட்டு ஏதாவது வட்டிக்காது கடன் வாங்கி அந்த பொருளை மீட்டு எடுத்துன்னுட்டு போயிட்டு அதை போட்டுட்டு அனுபவிச்சுட்டு திருவிழ எல்லாம் முடிஞ்சு வரும் போது மறுபடியும் வச்சு அந்த கடனை வந்து திருப்பி கொடுப்பாங்க நான் கேட்பேன் ஏ ஏங்கா இந்த மாதிரில்லாம் நம்ம பண்ணணும் நீங்க சும்மாவே அது இருக்கிற செயினோட போலாம்லக்கா அப்படின்னா இல்ல இல்ல அது ஊ திருவிழான்னா அது ஒரு பெருமடி அது உங்களுக்கு தெரியாது ஊர்ல இருக்கிறவங்களுக்குதா தெரியு அத பத்தி அப்டின்லா சொல்வாங்களா அதுக்குன்னு பொடவ எடுத்து அவங்க மருமகளுக்கு கொலுசு மொதல் கொண்டு புதுசா எடுத்துட்டு போவாங்க அதெல்லா பாக்கும்போது ஒரு ஆச்சரியமாவே இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் கூட இருக்குமா இது மாரிலா கூட தப்பாவும் நெனைப்பாங்களா ஏன்னா அந்த வசதி வாய்ப்புன்றது வந்து எல்லாருக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாது அப்டி இருக்குற பட்சத்துல அந்த மாரி திருவிழா நேரத்துல இந்த மாரி மீட் எடுத்துன்னு போணுமா அப்டி எல்லா கூட எனக்கு தோணி இருக்குப்பா அது
கண்டிப்பா அந்த மாரிலாம் இருக்கு சிஸ்டர் கோவில் திருவிழால்லாம் ஜொவல்ஸ் நிறைய போடணும் ஜிமிக்கி போடணும் கம்மல் போடணும் ஏ கேகீறிங்க நிறைய அது மாதிரி குரூப் சேரீஸ்லாம் நறையா வந் வச்சிருப்பாங்க
அப்புறம் இந்த கும்மி அடிக்கிறது அப்புறம் வந்து ஒரு பானை மாதிரியோ இல்ல முளைப்பாரி வச்சுட்டு அதை சுத்தியோ ஆஹ் பாட்டு பாடுறது இந்த மாதிரில்லாம் நான் டிவில பா்த்திருக்கேன் ஆனா முளைப்பாரி எடுக்கிறது அப்படின்றது அது ஒரு பெரிய விசேஷமாவே செய்யறாங்க வீட்டுக்கு வீடு மொளப்பாரி எடுக்காத வீடே இருக்காது அப்படின்ற மாதிரில்லாம் சொல்லுவாங்களா அது வந்து எதனால எடுக்கறாங்க அவங்களுக்கு வந்து அதோட ஸ்டோரி வந்து அவங்களுக்கு சொல்ல தெரியாது இப்போ ஒருத்தர் வந்து காலகாலமா இருக்காங்கன்னா அதை செய்யறாங்கன்னா எதனால செய்றாங்க அப்பின்றது அந்த ஸ்டோரி நம்ளுக்கு தெரியணும் இதனாலதான் இந்த வேண்டுதல் நாால தான்ச செய்யறோம் அப்படின்றது அவங்களுக்கு அத பத்தி சொல்லவே தெரியாது ஆனா அத பத்தி நம்ம என்ன சாமி கும்பிடுறோம் எதுக்காக இதை செய்யறோம் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறதுன்ற இது ஒரு நல்ல விஷயம் நீங்க இப்ப சொல்லிருந்தீங்க உங்க கோயில் திருவிழா பத்தி அந்த மாரி எல்லாருமே தெரிஞ்சு வச்சுணும் குழந்தைங்களுக்கும் சொல்லி் கொடுக்கணும்ப்பா கண்டிப்பா
கண்டிப்பா என் பையனுகள் பசங்களுக்கு தெரியும் ஏன்னா நீங்க சொன்னீங்க முளைப்பாரின்னு சொன்ன உனதான் எனக்குனே ஒரு எங்க ஊர்ல வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி முளப்பாரி பண்ணாங்க அது நீங்க என்ன நேர்த்தி கடனுக்காக பண்றாங்கன்னு தெரியலன்னு சொன்னீங்க எங்க வீட்டுல எங்க குழந்தனாரோட வைஃப் த்திருந்தாங்க அவங்களுக்கு வந்து செவன் இயர்ஸா கொழந்த இல்ல நம்ம என்ன ஆ அப்போ என்னன்னா இந்த மொளப்பாரியோட இது என்னன்னா நமக்கு என்ன நேந்துக்கிட்டு பண்றோமோ அந்த நேத்தி கடனுக்காகதா மொளப்பாரி பண்ணுவாங்க சரிங்களா அப்பா என்னுடைய கொழந்த இல்ல அப்டின்ட்டு ப மொளப்பாரி எடுத்தா அப்போ மொளப்பாரில நெறைய இருக்கு தொட்டில் மொளப்பாரி அவளுக்கு வந்து கொழந்தை இல்லனால தொட்டில் மாதிரி பண்ணி மொளப்பாரி அதுல வந்து அந்த என்ன சொல்ற சிறுதானியத்த வந்து மொளைக்க விட்டு செடி மாரி வந்துச்சு குட்டி குட்டி செடியா அத வந்து தலையில வச்சு எடுத்துட்டு போக சொன்னாங்க நா வந்து நம்புவே ஆனா ரொம்ப நம்ப மாட்டே ஆனா அது நான் தூக்கி என்னதா தூக்கி வைக்க சொன்னாங்க நா தூக்கி வைக்கும் போது அதோட மொளப்பாரி வந்து லேசா இருந்துச்சு சரிங்களா ஆனா அந்த ஸ்டெப்ஸ் விட்டு எறங்கும் போது அந்த மொளப்பாரி பயங்கர வெயிட் அவளால தலையில வைக்கவே முடியல அவ முன்னாடி வர அந்த தட்டு அங்கே ந எனக்கு ஆச்சரிய ப என் மிரக்கலா அப்படின்ட்டு அப்ப எனக்கு பிடிக்க முடியல எனக்கு பிடிக்க முடியல எனக்கு பிடிக்க முடியல அழுதா நான் அந்த தட்ட பிடிச்சு பண்றேன் ஆனா அவளோ வெயிட் எப்டி வந்துச்சுநே எனக்கு தெரியல அந்த அன்னைக்கி அங்குள்ள ஒரு பூசாரி மொளப்பாரி பண்றதுக்குனே ஒரு ஆ ஒரு பூசாரி வருவாரு அவர் வந்து அந்த அந்த என்ன சொல்றது அந்த மொளப்பாரி தொட்டில் மொளப்பாரி எடுத்து அவ மடியில குடுத்துட்டாங்க மடியில குடுத்துட்டு நீ சுத்தி வாம்மா அப்டின்ட்டு அந்த ஊர் ஃபுல்லா சுத்தி வந்தாங்க ஆனா அடுத்து நெக்ஸ்ட்ட் கோயில் கூட வரங்கட்டல அவளுக்கு ரெண்டு ஆம்பள பையன் பிறந்திருந்தது
இதெல்லாம் கேக்கும் போது எவ்வளவு அதிசயமா இருக்கு இது நிஜமாவே வந்து இது ஒரு மரக்கால் மாதிரி தானப்பப்போ உங்களுக்கு வந்து அந்த இது லேசா இருக்குது அதுவே வந்து அவவுங்களுக்கு வந்து கனமா இருக்குது அப்படின்னும் பொழுது அது எவ்வளவு பெரிய விஷயம் அது அது வந்து நம்ம கண்ணுக்கு நேரா இருக்கும் பொழுது இப்ப தெய்வோ இல்ல கடவுள் இல்ல அப்டின்னு நெறைய பேர் வந்து நாத் பேசுறாங்க அவங்கள எல்லாம் பாத் க்பொழுது இதெல்லாம் கூட்டிட்டு போய் காமிச்சா அது எப்படி நம்புவாங்க அப்ப நம்பிதானே ஆகணும் வே வேற வழி இல்லல்ல உங்களுக்கு
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது கரெக்ட்டுதா அதனால நா எல்லா விஷயத்துமே நம்புவே சாமி கும்பிடுவே எல்லா விசயத்தையு நம்புவே கோ கோயிலுக்கு போவே பொங்கல் வப்பே எங் ஆ சக்கர பொங்கல் வெண் பொங்கல் வப்போ வில்லு பாட்டு பாடுவாங்க கோயில்னாலே என்ஜாய்மெண்டுதா கோவில் திருவிழானாலே என்ஜாய் நல்லா என்ஜாய் பண்ணம் இந்த லீவுல மூணு திருவிழாட்டதான் பண்ணோம்ல பிளஸ் நாலாவது திருவிழா என்மெதான் இருக்கு
அப்படியா பரவாயில்ப்பா இந்த ஒரு அதிர்ஷ்டம் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்குப்ப
வாங்க நெக்ஸ்ட் டைம் கோவில் திருவிழா வரும் போது சொல்றேன் வாங்க
கண்டிப்பா நா கண்டிப்பா வரணுன்னுதா எனக்கு ஆசையா இருக்கு ஏன்னா நம்ம நேர்ல வந்து பார்க்கும்பழுது அதோட வைபே வேற மாதிரி இருக்கும் அது கிட்டத்தட்ட பத்து நாள் நடக்குமா இல்ல ஒரு வாரம் நடக்குமா ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு மாதிரியா நடக்கும்ன்னனு சொல்றாங்க இருந்தாலும் எந்த நாள் வந்து ரொம்ப வைபா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு நம்ப நமக்கு வந்து ஏதாவது ஒரு குறி சொல்லுவாங்க அந்த மாரி நாட்கள் எல்லா ஏதாவது கெடைச்சதுன்னா கரெக்டான டைமிங்கும் டேட்டும் சொல்லுங்க அந்த டைமுக்கு நா கண்டிப்பா வந்தர்றே ஆ நெக்ஸ்ட் டைம் உங்ககிட்ட பேசுறேம்ப்பா பாய்ப்பா
சரி பாய் ஓகே